ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா மாலை வணக் கம் தோழி
ஆ நல்லாருக்கேங் தோழி நீங்க எப்டி நீங்க நல்லாருக்காங்க தோழி அங்க எல்லாரும் க்காங்ளா
ஆ தோழி
ஆ சா சாப்டேங் தோழிநீங்க சாப்ட்
ஆ சாப்பிட்டேன்ங்க தோழி என்னங் தோழி சாப்ட்டீங்க
நா பாத்தீங்கன்னா சாம்பார் ரசம் அவரக்காய் பொறியல் தோழி
ஸ் செரி செரி நாங்க பாத்தீங்கன்னா சாப் சப்பாடு அப்புறோ பாவக்கா பொரியல் ரசம் இதெல்லா சாப்பிட்டோங்க தோழி
உம் சேரிங்க தோழி தேனீர் அறிந்தியாச்சாங்க தோழி
ஆ இல்லே இல்லெங் தோளி இனிமேல் தாங்க தோளி நீங்கங் தோளி
ஆ நா தோழி மசாலா தேனீர் குடுச்சங் தோழி
சேரி சேரிங்க தோழி
ஆமா ஆமா ஆமா நீங்க தான் சொல்னும்மாங் தோழி
ஆமாங் தோழி ஆமாங் தோழி மசாலா தேனீர்னா எப்புடிங் தோழி போடுவீங்க
பட்ட லவங்கம் ஏலக்கா அதெல்லாமே வந்துட்டு தட்டி போட்ணு தோழி இஞ்சி ஏலக்கா பட்ட லவங்கம் இதெல்லா தட்டி போட்டொம்னா மசாலா தேநீ மசாலா தேநீர் தோழி
செரி செரிங்க தோழி அப்றோ வேற என்ன தேநீர்லாங் தோழி வப்பிங்க
இஞ்சி தேநீர் வப்பேங் தோழி அப்றோ பாத்தீங்கனா ஏலக்கா தேநீர் அப்றோ நார்மல் தேநீர் இப்ப பாத்திங்கனா மசாலா தேநீர்ங் தோழி நா வெறு டீத்தூள் போட்டு வப்பேங் தோழி வரட்டீன்னு சொல்லுவாங்கல்லங் தோழி அது மாரி இருக்குங் தோழி நெய் மீன் பா பேசணு பேசணு
ஆ தோழி கே
நெய் மீன் கவி
நா பாத்திங்னா சும்மா ஏலக்கா போட்டு டீத்தூள் போட்டு வப்பேங் தோழி
செரி செரிங் தோழி வெரும் இன்னைக் என்ன தலைப்பு வந்து பேச தனுஷ்கோடி
ஆ நீங்ளே எதோ ஓர் தலைப் இப்ப சொல்லுவேங் தோழி பேச ஆரம்மிப்போ
அ போக்குவரத்த பத்தி பேசலாமாங் தோழி
ஆஹ் போல பேசலாங் தோழி
உம் ஏற்பாடுக்குனா உங்களுக் என்னங்க தோழி
போக்குவரத்து பாத்திங்க அப்டின்னா எந்த ஒரு து விபத் து நடக் க்காம போறதாங் தோழி போக்குவரத்து ட்ராஃபிக்லா ஆக கூடாதுங் தோழி நீங்க எதாது ஒரு சிறு வார்த்தைகள் பேசுங்க தோழி அப்றோ நா கண்டினியூ பண்ணிக்கிறேங்க தோளி
உம் சொல்லுங்க சொல்லுங்க போக்குவரத்து எங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சாலை விதைகள் எல்லா மதிக்கணுனு நா நெனப்பே தோளி இப்போ ரெட்டு போட்டா சிவப்பு நிறம் போட்ட நம்ம வந்து நிக்கனும் அதையும் மீறி வந்துட்டு நம்ம போக்கூடாது அப்ரோ பச்சை நீறம் போட்டா வந்துட்டு செல் செல்லணும் இந்த மாரி வண்டு போக்குவரத்து விதிகள்னு ஒண்ணு இருக்குலிங்களா அதெல்லா வண்டு நம்ம மதிக்கணுனு நா விரும்புறேங்க தோளி இப்பேல்லா யாரு அத மதிக்க இல்லேங் தோளி
இல்லேங் தோளி இப்பெல்லா ரொம்ப மதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க தோளி அங்கங்க பாத்தீங்கப்டினா அப்பிடின்னா கண்காணிப்பு கேமராப்பது
அது ஒரு சில இடத்துலதாங் தோழி அது அப்படி இருக்கு மித்த எடத்த பத்தி நா பேசுறேங்க தோழி
வெச்சிருக்காங்க தோளி ஆட்டோ மேட்டிக்கா நமக்கு பாத்தீங்கன்னா இது போட்டு போட்ராங்க தோளி பயின் போட்றாங்க
ஆமாங் தோளி நா இதுக்கு முன்னாடி வந்துட்டு பெரும்பாலான எடத் எடத்துல வந்து இதெல்லா இல்லைங்க தோளி ஒரு சில எடத்துலல்லா அது இப்பதாங்க தோளி கொண்டு வந்திருக்காங்க தோளி இதெல்லா இதுக்கு முன்னாடி எப்பிடி இருஞ்சின்னு பாத்திங்கென தெருமுளுக்கா ரோடே போட்டுருவாங்க தோளி ரோடு போட்டா ஆ நல்ல அதாவது அழகா அடிச்சுருவாங்க அந்த வெள்ளைக் களர் அடிச்சே பாதி ரோடு ல பாத்தீங்கன்னா வண்டி எல்லா பார்க்கிங் பண்ணிருக்காங்க தோளி வண்டியெல்லா நிறுத்தி வெச்சிருப்பாங்க தோளி அந்த ஒரு ரோட்ல பாதி ரோடே வந்து பார்க்கிங்கா தா தோளி இருக்கு மீதி இருக்க அந்த இத்துணூண்டு ரோட்லதா தோளி நம்ம க்ராஸ் பண்றது ரோடு தாண்டறது ஆ வண்டி எல்லா போக்குறது இது எல்லாமே நடக்குறது அந்த மீதி இருக்குர ரோட்லதா தோளி இதெல்லா வண்டு கொஞ்சு தவிர்க்கனு நா ஆச படுரந் தோளி உம் இந்த கடைகள் எல்லா பாத்தீங்கன்னா ஆ லைனா கடைகள்ல்லா தா இருக்கு அந்த கடைகள்லா பாத்தீங்கன்னா அங்க வேல செய்யறவங்க எல்லா வந்துட்டு போறவங்க அவங்கள்ல்லா பாத்தீங்கன்னா அந்த வண்டி நிறுத்தற்க்கு அதெல்லா பாதி ரோ டு வந்து பயன்படுத்திக்கிறாங்க தோழி இப்படியெல்லா இருக்க கூடாது இதனாலேயே நெறைய விதிப்பைகள்ல்லா வருங் தோழி அதுலா நீங்க என்னங் தோழி
உம் ஆமாங்க தோழி அது ரொம்ப போக்குவரத்துங்கிறது ரொம்ப முக்கியமானது தாங் தோழி ஏனா இந்த பள்ளி பகுது பள்ளி பகுதிய எல்லா அந்த மேடு பள்ளம் போட்டிருக்கிறது அப்புறோ ரைட் சைட் அ இடது பக் கோ போனா இடது பக்கோ போறது வலது பக் கோ போறதுனா வலது பக் கோ போறது இது மாரில்லா பாத்தீங்க அப்டின்னா நேர மேலாண்மை வந்து குறிக்குங் தோழி நேர மேலாண்மை ரொம்ப மிச்சம் பண்ணலாங்க தோழி அப்புற பாத்தீங்கன்னா இப்ப நான்கு வழிச்சாலைன்னு சொல்லி ஒன்னு கொண்டு வந்து ட்டாங்க இங் தோழி நான்கு வழி சாலை பாத்தீங்ன்னா கிட்டத்தட் இப்ப ஒரு அர மண் நேரத்துல கொண்டு ஒரு மணி நேரோ போறோ அப்படின்னா முக்காம நேரத்துலயே நம்ம பேயி எ ஒரு ஒரு எடத்துல சேரணு அப்படின்னாலு சேந்தர்லாங் தோழி
ஆமாங் தோழி அப்ற இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த சாதாரண இதுல எல்லா நைட்டு நேரத்துல எல்லா இரவு நேரத்துல எல்லா போகும்போது ஆ லைட்டிங்ஸா சிலர் வந்ட்டு நோ அடிக்காம ஓட்றாங்க தோழி இதனாலயே நெறைய விபத்துகள்ல நடக் குது நா நெனைக் கிறங் தோழி அது இல்லாம இப்போ ஆ தனியார் பஸ்ஸுல எல்லா பாத்தீங்கன்னா ஆ சவுண்ட் வந்து அதிகமா வச்சு ஆரன் அடிக்கிறது இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாடல்கள் எல்லா அதிக சவுண்ட் அதிகோ இறைச்சல் அதிகமா வ ச்சு பாட்டு போட்றது இதனாலயு நெறைய விபத்துகள் தா நடக்குதுன்னு நா நெனைக்கிறங் தோழி இதனால இப்ப பாத்தீங்கன்னா தனியார் பேருந்தெல்லா பாத்தீங்ன்னா இப்ப ஏறுறதுக்கு நல்லா இருக்குங் தோழி அதுல வந்து பயணிக்கிறது பயனாளர்கள் எல்லா வந்து ரொம்ப பயப்பட்ற மாரி இருக்குங் தோழி இப்ப பாத்தீங்கன்னா நம்ப தனியார் பேருந்துல பாத்தீங்கன்னா நிக்கறக்கே எட இல்லாம அவ்வளோ கூட்டமா வந்து நின்னுட்டு போவாங்க தோழி படியில கூட நின்னுட்டு போவாங்க தோழி அப்படி இரு க்கு போது அவங்க வந்து அவுனுக இஷ்டத்துக்கு வந்து போவாங்க தோழி அப்படி போம்போது என்ன அகுதுன்னா படில நின்னுட்ருக்கவங்க எல்லா அந்த வேகத்தின் காரணமாக கீழே விழுந்துறாங்க இதனால விபத்துல்லா ஏற்படுதுங் தோழி நீங்க எதா போயிருக் தோழி தனியார் பேருந்துல
ஆஹ் போயிருக்கேங் தோழி சிலது பாத்தீங்ன்னா சேஃபா தாங் தோழி இருக்கு ஸ் போயிருக்கங் தோழி சிலது பாத்தீங்ன்னா தாங்தோழி இப்படி விரைவா வேகமா ஓ றே ஓட்றது
பயணிச்ச வண்டி எல்லா பாத்தீங்கன்னா இந்த மாரிதா தோழி இந்த மாரி படில நின்னுட்டு வரது படில நிக்க கூடாதுன்னு சொல்ல மாட்றாங்க அந்த பஸ்ல எவ்ளோ லோட் இவ்ளோ பேர ஏத்துணமோ அவ்ளோ வேற ஏத்துலா தனியார் வண்டி எல்லா பாத்தீங்கன்னா அந்த விதிமுறைகள் எல்லா மதிக்கவே மாட்றாங்க தோழி அவுங்குளுக்கு என்னென்னா அவுங்குளுக்கு வந்து காசு அத மட்டுந்தா தோழி பாக்குறாங்க மனுஷங்களோட உயிர வந்து பா கம்மாறாங்க மனுஷங்களே அத பாக்க மாட்டாங்க தோழி அவுங்க உயிர் மேல அவுங்களுக்கே கே இல்லாம படிலலா தொங்கீட் வரது அதெல்லா அவுங்க வந்துட்டு கெத்துன்னு நெனச்சிட்டுருக்காங்க தோழி அது கீழ இருந்தா அவுங்களுக்குலா
ஆமாங்க தோழி ஆ
ஆமாங் தோழி அந்த அவுங்க போட்டிருக்க அவுங்க போட்டிருக்க பே அங்க பேக்கோட வெயிட்டுக்கே அவுங்கல புடிச்சிழுக்கனோ தோழி அந்த மாரி வெயிட்ட டே நம்ம தொங்கீட் இருந்தோம்மனா அந்த வேகத்துக்கோ அந்த வெயிட்டுக்கோ நம்ம கீழதாங் போயி விழனு இவுங்களோ சொல்றத கே க மாட்டாங்க தனியாவே
இப்ப இது கவுர்மெண்ட் பஸ்லியுமே அப்டிதாங் தொழி இருக்கு இது கிராமப்புற கதை கிராமப்புறத்துலைனா அப்டிதாங் தோழி இருக்கு நகர புறத்துல பாத்தீங்னா இந்த ஆட் அ தன்னால் தானான் ஏங்கின்னு சொல்லி ஃபுல்லா கும்பல் ஆயிடுச்சு அப்டினா
ஆமாங் தோழி அது இப்ப கொண்டு வந்ததுங் தொழி இதுக்கு முன்னாடிலா இப்பிடி தானேங் தோழி இருந்தது இப்பதாங்க தோழி இது ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா கொண்டு வந்துட்டுருக்காங்க யோ கொண்டு வர வேண்டி
ஆமாங்
என்னா கவுர்மெண்ட் பேருந்துளேயே பாத்தீங்கன்னா அரசு பேருந்துளேயே பாத்தீங்கன்னா இந்த மாரிதா தோழி இருக்கு இப்பல்லா இந்த இலவச கட்டணமில்லா பேருந்து இந்த மாரிலா கொண்டு வந்துருக்காங்கள தோழி பெண்களுக்கு அந்த மாரி இதா பாத்தீங்கன்னா இப்ப பெண்கள வந்து மதிக்கே மாட்றாங்க இப்ப நம்ம ஏற வரோனா இறங்கற இறங்கறவங்களோட டைம்ம ஆ நேரத்த பொறுத்துதாங் தோழி அந்த பஸ் அங்க நிறுத்தத்துல நி கிது ப்ப ஏற வராங்கன்னா அதுக்குள்ள வந்ட்டு அந்த வி வேண்டா அடிச்சிருவாங்க தோழி அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த பயத்துலயே எல்லாரு ஏறுவாங்க சீக்கிரொ ஏறிருவாங்க அப்டிங்கிற ஒரு இதுலயே வந்து எறங்கும் அ எல்லாரும் எறங்கிட்டாங்கன்னா விசிலடிச்சிர்றதுங்க தோழி ம் இந்த மாதிரிதா தோழி இப்ப நடந்துட்ருக் ம் அப்றோ இன்னொன்னு என்னானா டிக்கெட்டெல்லா குடுக்கும்போது ஆ சில சில கண்டக்டர் ப சில ஆ நடத்துனர் பாத்தீங்கன்னா கையிலல்லா குடுக்க மாட்டாங்க தோழி சும்மா இப்டி வீசிட் போறது இந்த மாரியெல்லா நடந்துருக்கு தோழி உங்களுக்கு ஏதாவது இந்த மாரி நடந்ருக் க்குங்ளா தோழி
ஆ ஹ இந்த மார்லா நா பாத்தது இல்லைங்க தோழி
நடக்குதுங் தோழி இந்த மாரில்லா
செரி செரிங்க தோழி
ம் தோழி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்காங்க
அ அ அ இல்லைங் தோழி நால்லாம் பாத்தீங்னா கிராமதாங் தோழி அந்த லெவலுக் கு வண்டி வாகனங்கள்லா அந்த லெவல்க்கு இருக்காதுங் தோழி நாங்கல்லா வண்டி ஓட்டிட்டு போனாதாங் தோழி
அப்டிங்களா தோழி இப்பதா தோழி ஒன்னு ஒன்னு வந்து தொழில்நுட்பத்துலல்லா கண்டுப்புடிச்சிட்டு வராங்க இன்னு நறைய கண்டுபுடிக்கணுன்தா என்னோட ஆஸ் அ அத பின்பற்றினாவே போதுன் நெனக் தோழி
அது உண்மதாங் தோழி செரிங்க தோழி இப்ப தேநீர் திரும்ப வப்பீங்களா தோழி இல்ல அவ்ளதானாங் தோழி
எடுக்கணு தோழி ஏனா தேனீர்தாங் தோழி எனக்கு ரொம்ப புடித்தது அதனால ஒரு நாளைக்கு ரெ மூணு நாலு வெச்சி குடிச்சிருவேங் தோழி
செரி செரிங்க தோழி
ஏ இப்பவே இந்த நேரத்த எங்கூட பயன்
ஓகேங் தோழி உங்களோட நெறைய ஷேர் பண்டி பண்றீங்க தோழி மிக்க நன்றிங்
இல்லல்ல ஹஸ்பண்ட்ஸ் தா